ஆ சொல்லு ஏ இன்னைக்கு ஒரு காம் டி நடந்துச்சு
என்னா காம்டி
நா வந்து இந்த மேரி நெல்லிகா வாங்ட்டு வந்தே தெரிமா
ஆமா
அ அத வந்து நா இது அது என்னாது ஐயோ இனிப்பு நெலிக்காவா போட்டு வச்சுட்டே
ம்
அத தேன் நெல்லிக்காவா போட்டு அத வெள்ளத்துல செஞ்சு நா ஃப்ரிட்ஜில வச்சுட்டே
ஓகே
ஆ செரி அதுக்கப்றோ ரோஸ் மெரி வாங்கிட்டு வந்தேன்ல தலைக்கி
மா
ஆ அது என்ன பண்ணே தண்ணில கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு பாட்டில்ல ஊத்தி வச்சுட்டே
ஓகே
ஆ நா இன்னைக்கு கால்லே என்ன பண்ணேன் அத கொஞ்சோ தலைல தேச்சிட்டு
ம்
நா எங்க வீட்ல சொல்லிட்டு ஐ மீன் நாங்க அது நார்மலா குடிப்போ தெரிமா அந்த பாட்டுல் சின்ன பாட்டுல் மாசா பாட்டுல் இருக்குல
ஆமா
அ அதுல்ல ஊத்தி வச்சுட்டு போனே சரியா
ம்ம்
சரின்னு சொல்ட்டு நா எங்க வீட்ல சொல்லிதா வச்சே இந்த மாதிரி தண்ணின சேத் குடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லி வச்சு வச்சிட்டு போன
ம்
நா வந்து இல்ல தாகமா இருந்துச்சு சொல்ட்டு தண்ணி இல்லன்ட்டு அந்த பாட்டில்ல எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சுட்டே
ஐயையோ
ஆ ஒரு ரெண்டு வா குடிச்சக்கப்பறோதா அவ உள்ள போயிடுச்சு ரெண்டு வா
அது என்னாது அது கெட்டதா குடிக் கூடாதா
அது குடிக்கலா ரோஸ் மெரிதா அது குடிக்கலாமா தெரில எனக்கு அதெல்லா
ம்
ஆனா நான் குடிச்சுட்ட குடிச்சுட்டு அது அதுக்கப்றோ என்னாட ஒரு மாரி இருக்கு துப்புற அப்றோதா ஞாபக வருது
அட நீயே சொல்ட்டு எப்புட்றா அதப்
ஆ எனக்கு என்ன ஞாபகத்துல குடிச்ச ஏன்னா இது ஃப்ரி்ஜ்ல வாட்டர் பாட்டலே இல்லயா இதா ஒன்னு இருந்துச்சு சொல்ட்டு மட மடன் குடிச்சுட்ட
தெரியாதா பா
ஆ என் அம்மா சொல்றாங்க நென்ச்சே எல்லாரையு சொல்ட்டு நீதா அத பண்ணுவன் தெரியு எனக்கு அப்படின்றாங்க
ஆஹ்
ஓ எதக்கா எங்க இது வேற குடிச்சுட்ட என்னா ஆயிடுமா அப்படின் யோசிச்சுனுதா இருந்த
ம்
பத்த வய்த்துக்குள்ள ஃபுல்லா எனக்கு முடி வளந்துரு எனது முடி வளர அதுக்கு தான ரோஸ் மேரி
ம்
இந்த மாரிதா கொஞ்சோ கோளாறு தனமா எல்லா வேலயு பண்ணுவ
அதா சரியான ஃபன் நா எனக்கு தெரியுமே அதெல்லா
ஏய் நீ போ நா அப்பில்லா இல்ல
ஆ இது இதே மாரி நெறைய வேல பாத்திருக்கே ஒரு ஒன்னொன்னு என்னா தெரியுமா நா கொல்லிக்கு போனனா
ம்
அது ஒன்ட்ட சொல்லிருப்ப நெனைக்கிற
சொல்லல
ஆ இத சொல்லல எங்க அப்பா அம்மாக்கு சாப்பாடு எடுத்துட்டு போன எங்க அப்பாக்கு மட்டு எங்க அப்பா அங்க ஏர் ஓட்டிட்டு இருந்தாரு ஆ ஹ இல்ல இல்ல எங்க அப்பாக்கு இல்ல எங்க ஆயா வந்து கள வச்சுட் இருந்தாங்க
ஹ
ஆ எங்க ஆயாக்கு எங்க தாத்தாக்கு நா சாப்பாடு எடுத்துட்டு போற செரி ஆ எனக்கு வழில்லா எனக்கு தெரியு அவங்க அந்த கடைசில களைவச்சுட்டு இருக்காங்க நா எடுத்துட்டு போற
ம்
அ ஸ்டடியாதா போய்ட்ருந்த ஓகேவா
ஓ கே
நீ சிரிக்காத ஓகே அந்த ஸ்டடியா போய்ட்டு இருந்த எங்க தடுக்குச்சு என்னாச்சுனே தெர்ல
ஓய்
இந்த கைல கூட வச்சுன் இருக்க சாப்பாடு கூட இப்போ ஓரளவுக்கு இங்கருந்து ஒரு எப்டி சொல்றது நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க இருக்காங்க வேல செஞ்சுட்ருக்காங்க
ஆ
சாப்பாடு சாப்பிறதுக்கு எல்லா கும்பலா வந்து நிக்கறாங்க
அ
ஆ டக்குனு வுன்ட்டே
எனக்கு ஐயையோ அ ஒரு கை கீழ வச்சுட்டா இந்தப் இந்த கைலந்த இதுப் இத மட்டு பத்ரமா புடிச்சுக்கிட்டா அவங்க வயர் கூடைய
அ
ஆ கீழவுண்ட்ட ஐய்யோ என்னாப் பண்றதே அங்க ஒ அங்க வந்து ஒரு ஆ சின்ன ஐ மீன் ஒரு எப்டி சொல்றது மூள வளர்ச்சியில்லதா ஒரு அண்ணா இருக்காங்கல இருக்காங்க பேசறதலா நல்லா பேசுவாங்க பட் ஆனா ஒரு மாரி இப்பாங்க அவுங்களா கூப் அவுங்கள கூட்னு வருவாங்க வேலைக்கி கள வெட்றதுக்லா
ம்
ஆ அவுங்களா வேல செஞ்சுட்ருக்காங்க அவுங்கதா நின்ந்தாங் அவுங்ளு வுன்னொரு பாட்டியு நின்னுதாங்க அவுங் கூட
ம்
எனக்கு என்னானா அவுங்க பாத்துட்ருப்பாங்ளோ நா ஊதத நா வேண்டினே போறே கடவுள் கிடலா
ம்
பாத்தரக்கூடாது அவுங்க பாத்துருக்கக்கூடாது கடவுளே கவுளேன் வேண்டினு போறே அந்த அண்ணா அதுக்கப்ற நா ஆயா எங்காயா கி எனக்கு அப்ப தெரியாது து நா போம்போது அந்த அண்ணாக்கு அப்டினு நா என்க் தெரியாது
ம்
சே நார்மலா அவுங் அவுங்குள் போல பாத்துட்ருப்பாங்க அசிங்மாயிட்ச்சி அப்டின் நா கிட்ட போறே
ம்
அவுங்க ம் நடவடிக்க சரியில்லனு எங்க ஆயா கிட்ட போய் காதுல கேக்கறே ஆயா அந்த அண்ணாக்கு அந்த அண்ணா நல்ல அண்ணா தானா அப்டின் கேக்கறே
ம்
எங்க ஆயால என்ன நல்ல அண்ணானா என்ன அப்டினாங்க
ம்
அப்ப நா சொல்றே என்ன நல் நல்ல அண்ணானா இப் எப்டி சொல்றது மூள வளர்ச்சி அந் மே கம்மியாயா அப்டின் கேக்கறே
ம்
பாக்கதுக்குதா அப்டி இருப்பா ஆனா நல்லதா பேசுவா
ம்
அப்டின் சொன்னதா கொஞ்ச நிம்மதியாச்சி அப்ப பாத்துருக்க மாட்டாங்க அப்டின்ட்டு
ம்
ஆனா யாரு பாத்திந்தாங்கன் தெர்ல ஆனா
ம்
ஆனா எனக்கு சீரீசா நா ஃபஸ் தைம் விழபோது கூட அப்ப யாருமே இல்ல அப்ப கூட சுத்தி சுத்தி பாத்தே யாரு இல்ல
ம்
அப்பா இந்த வாட்டி விழும்போது ரெண்டு பேரு பாத்தாங்களா நல்லா தெர்ல அப்டியே எதுமே நடக்காது மாரி ஏந்து வன்ட்ட
ம் எஃபர்ட் பிஷ்
ஏ அங்க என்ன தடுத்துச்னே தெர்ல
ம் ஜாரிட்ருக்கோ சிலிப்பாய்ட்ருக்கோ
புரில
இன்னா கால் ஸ்லிப் ஆயிட்ருக்கு
நீலா என கூட்டுன்னா போணுன்னு வச்சுக்க வயலுக்கு இப்பிதா ஊந்து ஊந்து வேணா வாருவே
ம்ம்
ஒனக்கு வந்து ஹெல்ப்லா பண்ண மாட்டே எனக்கே யாராது பத்து பேர் தூக்கின் போணு
ம் ம்
அந்த மாரிதா நா என்னோட பாடி என் கண்டிஷன் கெடக்கு அங்க
ம்
அப்றோ எங்க அத்த பாத்து மொய்யோ இதெல்லா எதுக்குதா வீட்டுக் கூட்னு வந்தியோ அப்டின் நெனைப்பாங்க
ம் ஹும்
நடக்கவே தெர்ல எங்கருந் இதெல்லா
ம்
ஆனா ஓ கூட இருக்கும் போது அதிகமா தடுத்து தடுத்துதா எனக்கு போது ஆனா இந்த கோவில் நந்த இன்சிடென்ட் மட் டு மறக்க மாட்ட அப்ப வேற என் நறைய பேர் பாத்திருப்பாங்கல்ல
பாத்துக்க முடியாது அதெல்லா காமண்றே நறைய பேருக்கு தடுக்கு கவனிக்காம
அதுக்னு இவ்ளோ பப்ளிக்காவா நா வேற கொஞ்சோ கெத்தா வேற போன எல்லா தெரிஞ்ச மேதாவி மாரி முன்னாடி போன
ம் எனக்கு தெரியு அப்பவே எதோ பாத் நா பாத்தனே அந்த பைப்பு நீ தடிக்க போறன்ட்டுதா அப்ப
ஆ நா தடுக்கி ஊந்தக்கப்பறோ பைப்பு இருக்குன் சொல்லு வா
ஏ நா பைப்பு அந்த பைப்பு நா அப்பே பாத்துட்டே தா தடுக்க மாட்ட சரி எத்து வச்சு நடப்ப தா அப்றோ முல்தடிக்கிட்டு எல்லா தடுக்கிட்டு உழுறானு
ம் கும் எடுத்து வச்சி வேற நடந்து சும்மாவே நா ததக்புதக்கா தா
காலு ஒரு இதா எடுத்து வச்சு நடக்குனு இல்லனா வந்து
நா இதுக்கப்றோ வந்து அந்த சிட்டி ரோபோட் மாரி நடக்க போறே
எப்டி
ஊருக் அப்டே ரோபர்ட் மாரி ஸ்டெடியா
ம் ஒன்னு இல்லடா ஓரளவுக்கு நல்லா எடுத்து வைக்கிற அளவுக்கு இடிக்காத அளவுக்கு எங்கயாச்சு வந்தன்னா பாக்கணு நம்ம மேலயே பெராக் பாத்துட் போகூடாது கீழ என்னா இருக் ஏது இருக்குனு பாக்கணு
அதுல்லா பாப்பே
ம் பாத்து நடந்தா நமக்கு நல்லது எது அடிக்க எதுவு அடிபடாது அதுக்காக கீழ உழ தேவல யாராச்சு பாக்குறாங்ளா பாத்துட்டாங்ளா இல்லயானு திரும்பி திரும்பி பாக்க தேவல
ஏய் இப்ப நீ என்ன கிண்டல் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெருது
நா உன்ன இப்ப ஒன்னு கிண்டல் பண்ல ஒழுங்கா நட டான்ற
சேரி சேரி ட்ரை பண்றே அப்டே தூக்கிட்டு போ என்ன வந்து நா என்னா ஊன்டன்னா வச்சிக்கோயே அந்த பிரின்ஸச தூக்கிட்டு போவாங்கள
பண்ணிட்ட
நா ஒரு இது நா இது பாத்தே அத அது சின்சான்ல பாத்தே ஹேரி வந்து மிக்சி மிக்சிய தூக்கம்போது
ஆ
ஹேரிக்கு இடுப்பு புடிச்சிக்கு
ஆ
ஆ அத சின்சான் ஊரு ஃபுல்லா டமாரோ அடிப்பா
ம்
இதுமாரி எங்க அப்பா வந்து தூக்குனாரு
ஆ
அதனால தா புடிச்சிகிச்சி எங்க அம்மா அவ்ளோ பெரிய வெயிட்ன்னு தெரிஞ்சே எங்க அப்பா தூக்குனா இப்டிதா புடிக்கு அப்டின்ட்டு
ம் ஆங் ம்
ஒங்ஸ் அவ பெரிய மிக்ஸி வந்து ஒரு பிரின்சஸ் அந்த இது பாப்பா டிவி பாப்பாலா ப்ரின்சஸ் மாரி தூக்குவாங்க அதுல
ம்
அதனால ஹாரிகிட்ட கேப்பா அந்த பிரின்சஸ் மாரி என்னயு தூக்குங்க ஹாரி அப்டின்ன ஒண்ணே அவ தூக்க ட்ரை பண்ணுவா அவளதா பிடிச்சிக்கு
ம் ம்
அந்த மாரி என்னக்கி ஒனக்கு புடிக்கு போதுன்னு தெர்ல
ம் அப்பெல்ல நா பாகுபலி ஆயிடுவே நா வந்து போர்வீரன மாரி
எங்க நீ ஜிம்முக்கு போறே போறேந்தா சொல்ற போவே இல்ல
ஏ அவனுக்கு வந்து வேல கரெக்டா வந்துச்சா காலேஜ்ல இருந்து ஏதோ இதுரா கூடுக்குறாங்களா அவனுக்கு
ஓகே
அதனால போமுடிலயா இல்லையா கேட்டா நா அவங்க சர்ல விசார்ச்சே நா வந்து
நானா சொல்றா நீ எதுக்கு ஒரு பர்சன எதிர்பாத்துட்ருக்க நீ போ வேண்டிதான
தண்ணி ஊத்தணுண்டா
தனியா போறதுதா‌ ஜாலியே தெரிமா
நாம வேற கூச்ச சூபாவோ வேற
நம்ம போனமா நம்ம வேலைய பாத்தமா வந்துன்னே இருக்கலா
ஆ நம்ம பேனா வந்து சின்ன பேனா ஏ எனக்கு அவனுக்கு தெரியாது முழிச்சின்னு இருப்போ இப்ப நம்ம மட்டு போனா எல்லாத்திலயு பொய் முழிச்சின்னு இருபோ என்ன பண்ணனு தெரியாது
செரி எல்லா எடத்துக்கு அவுங்களயா கூட்டின்னு பொய்ன்னு இருப்ப நீனு
அதுவு கரெக்ட் தா வந்து கூட்டு போவா
யார
உன்ன
என்ன கூட்டு போலாந்தா
நா எதுனா இத்து கட்ர நீ கத்துக்கோ
பட்டாவு
யம்மா நீ கெளம்பும்மா ஒடஞ்சிருக்கு என்னது
அது என்னவோ உண்ம தா
இது ஏன்னே தெர்ல இப்பல்லா நா வேல செய்யலனாலே ஒடம்பு செமையா ஏ
அ சார் சும்மாவே தூங்குவீங்க
ம் கால்ல ஒரு உண்ம சொல்ட்டுமா அச்
கேக்கல
கால்ல என்னாத்துக்கு நீ கால்ல ஒரு ஒன்னு நடந்துச்சி
என்ன நடந்துச்சீ
அஞ்ச் மணிக்
சரி நீ பண்ணுன்ன
ம்ச்
பண்றியா